கேக்குதா ஆஹ் கேக்குது ஆஹ் எப்டி இருக்கிங்க இல்ல இனிமேல்ட்டுதா
உம் சரி இப்ப நல்லா இருக்கறிங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக் கிங்க
ஆஹ் நல்லா இருக்கறேங் ப்ரோ
ஆஹ் சாப்ட்டாச்சா
சாப்ட்டே ப்ரோ நீங்க சாபடி இல்ல ப்ரோ இன்னு சாப்புட்ல செஞ்சுனுக்றாங்க அது ஏதோ நாபகத் துல சொல்லிட்டெ
சேரி செரி என்னா சாப்டிங்க
மத்யானொ வந்தூ எங்க வீட்ல வந்து கறிக் கொழம்பு அதுக்கப்பறோ அப்டில்லா இல்ல ப்ரோ ம் ம் செரி ப்ரோ நா ஃபோன் வாங்கனே வாங்னுன் இருக்கறே எந்த ஃபோன் வாங்னா நல்லது
உங்க பட்ஜெட் எவ்ளோ
எ பட்ஜெட்டு இருவது
இருவதாயிரோனா எப்புடி நல்ல கம்பெனியா பாக்கறீங்களா இல்ல நார்மலா இருந்தா ஓகே வா உங்கள் ஏ உங்களுக்கு எந்த மாரி வேணு பர்ஃபாமென்ஸ் மாதிரியா கேம்பராக்காகவா
கேமராக்காக
கேமராக்காகனா வீவோல வாங்கலா வீகோல நல்லாருக்கு மாடல்லா இன்னு வீவோல அ எந்த மாடல் எடுத்தா கூட நல்லா தா இருக்
அப்டியா வரு ஏனா ரீல்ஸ்கு தா அ ரீல்ஸ்கு தா ஏனா
ஆமா ஐஃபோன் வாங்கிக்கோங்க ஐஃபோன் நல்லாருக்கு
எ டியூல கெடக்குமா ஐஃபோனு
ஆ கெடைக்குமே
ம் எவ்ளோ
உங்கள்கே த்த மாரி நீங்க போட்டுக்லா எவ்ளோ கட்டிக்கினு அவுள்தா ஆமா ஆனா இன்ரஸ்ட் ஏறு மாச ஏறுனா இன்
அப்டியா ப்ரோ ம் அதா ப்ரோ நானோ நானோ வாங்கனோ வாங்கனோ நெனைக்கு அதா ஏ ரீல்ஸ்காக வாங்கவே முடிய மாட்டிங்குது
அதீரசோலா பண்ணிடுவீங்களா நீங்க
ஆமா ப்ரோ பண்ணுவே ப்ரோ
அப்டியா நல்லா பண்ணுவீங்களா
ம் பரவால்ல அவ்ளோவா இல்ல கம்மியாதா லைக்ஸ் வருது
உ ஃபாலோவர்ஸ் எத்தன கே அப்பனா
எனக்கு வந்து அ எய்ட் எய்டி எய்ட் பாயிண்ட் எயிட் கே
பா தங்க எண்பத்தி எட்டாயிரம் வச்சிருக்கீங்க அப்பனா ம்
அ இந்த மாரி ரீல்ஸ் எல்லாம் பன் பண்ண மா
இல்ல எனக்கு வராது ரீல்ஸ்லா பண்ணவே
ம் ஏ
காலெல்லா வராதே
அப் ஃப்ரீ ஆ வராதா உங்களுக்கு சீன் செரி நீங்க நீங்க ஃப்ரீம் எல்லாம் பாப்பிங்ளா
படமா படொல்லா பாப்பேனே
ம் எந்த புட ரொம்ப புடிக்கும் ப்ரோ அப்டியாஃப் விஜய் ஃபேனா
ஆமா ஆமா நீங்க
நா வந்து சூர்யா ஃபேன்
சூர்யா ஓகே ஓகே எப்டி இருந்துச்சு கருப்பு
ம்
கருப்பு பாத்தீங்களா எப்டி இருந்துச்சு படம்
நீ நீங்க பாத் தீங்களா எதுல அப்டியா நல்லா இருந்துச்சா
ஆ நல்லாதா இருந்துச்சு
ம் சேரி ப்ரோ சேரி ப்ரோ அதா என்ன ஃபோனு ஃபோன்தா ப்ரோ, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் வாங்கின
உம்
அது வந்து சரியாவே கேம்ரா இல்ல
அப்டியா என்னாச்சு
அது வந்து கியரே இல்ல கேம்ரா அந்த ஸ்டெக் ஆகுது ரொம்ப அதுக்கப் ப்றோ இன்னொ அந்த அது வி்த்து இன்னொரு ஃபோன் வாங்குனே அது கூட செரியில்ல அது வித்துதா இப்ப இருவதாயிர்ருபா இருக்குது அது அது அந்த காசுலதா வாங்னே
அப்பிடியா பாத்து நல்லா சொன்னத வாங்கிவா
உம் செரி ப்ரோ செரி ப்ரோ உம் அப்றோ சொல்லுங்க ப்ரோ ஆஹ் தெரியு ப்ரோ ப்ரோ எனக்கு வந்து இந்த காரக் க காரக் கொழம்புனா தெரியு சொல்லட்டா
சொல்லுங்க
ஒரு அஞ்சு வெங்காய கட் பண்ணி வச்சுக்குங்க
ஆஹ் செரிங்க
ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்குங்க
ஆ செரிங்
அதுக்கப்ற வந்து புளி வந்து பூற வச்சுருங்க ஒரு எலுமிச்ச சின்ன எலுமிச்ச எவளோ இருக்கு புளி
ஆமா
அந்த அவ்ளோ மட்டு ஊற வச்சுடுங்க அதுக்கப்ற வந்து எண்ணய எண்ணய போட்டுருங்க
ஆஹ் போட்றலா
எண்ணெய போட்டுட்டு அதுக்கப்ற அஞ்சு வெங்காய சொன்னே அது பொடி பொடியா கட் பண்ணிக்குங்க
செரிங்
அது கட் பண்ணிக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்ற தக்காளி கூட பொடி பொடியா கட் பண்ணிக்குங்க ஆஹ் அதுக்கப்ற அந்த எண்ண நல்லா சூடான பிறகு
உம் சூடாய்ர்ச்சுனா ஆமா தெரியு சின்ன சின்னதா கருப்பு கலரா உருண்ட உருண்டயா இருக்கமே அதானே
ஆமா ஆமா அத் து வந்து நல்லா சூடான பிறகு அது போடணு அத போட்டுட்டு அதுக்கப்பறோ கருவேப்பில போட்டுடுங்க அது போட்டு பிறகு சின்ன சின்ன வெங்காயோ கட் பண்ணிருக்கறன் சும்மா ச்சு குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கணு
ஆஹ் அப்ப தா நல்லாருக்குல்ல சாப்புடும்போது சேரி
நல்லா வச் அதுக்கப்ரோ ஆஹ் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு
உம்
நரிச்ச பூண்டு ஒரு அஞ்சுப் பூண்டு எடுத்த அதுல அது கூட நல்லா கசக்கிகுங்க அது அதுக்கப் அப்புறம் வந்து கக்கிட்டு அது கூட ரெண்டே ரெண்டு பச்ச மிளகா போட்டு கசக்கி உம்
ஆஹ் பண்ணிட்டு
தக்காளி வந்து என்ன வெட்டி வச்சு அந்த தக்காளியும் போட்டு நல்லா கசக்கிக்குங்க
ஆஹ் அதுக்கப்புறம்
அது நல்லா கசிக்குது பிறகு அது நல்லா வாசின வரும்
ஆஹ்
அதுக்கு அப்புறம் மூடி வச்சுடுங்க
சரி
அது கம கம கம கமான் வாசன் வனு வாசன வரு கம கமனு வரணு சரியா அதுக்கப்றோ ஓபன் பண்ணி உப்பு உங்கள்க்கு எவ்ளோ தேவையோ அதுக்கப்றொ மொளகா உங்களுக்கு தேவைையான் எவ்ளோ தேவையோ அதுக்கப்றொ உங்க ஏதாவது மசாலா ஆட் பண்ணுன் அந்த மசாலா எவ்ளோ தேவயாசெல்லம் போட்டுகிட்டு அது கூட நல்லா பிரிட்டுக்ங்க
ஆஹ் செரி
அது பெருட்டிக்கிட்டு அதுக் வச்சிடு மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சி நிம்ஷொ மூடி வைங்க அஞ்சி நிம்ஷொ மூடி வச்சிட்டு அதுக்கப்றொ அத் த அதுலே தண்ணி தனியா வந்துடு
மீன் வேணுனா மீன் அப்பயே போட்ருக்லால்ல
இல்ல இல்ல மொதல்ல கேளுங்க மீனெல்லாம் போடக்கூடாதுங்க அதெல்லா க கொழம்பு நல்லா சமச்சு முடிஞ்ச பிறகுதா லாஸ்ட்ல மீன் போடணு
அப்போனா மீன் வேகுமா
இல்ல ப்ரோ அது வந்து மீன் வந்து சீக்கிரமா ஃப் ஃப்ரை ஆய்டு அத்னால வந்து எப்பவுமே மீன் வந்து நீங்க ஆஃப் பண்ணி அந்த ந்த இதுல கொழம்புல போட்டா கூட அந்த மீன் வந்து வெந்துடு
அப்டியா சேரி சேரி
அது அதுக் சூடு மட்டுந்தா வேணு செரியா அதுக்கப்றொ வந்து மூடி வெ சு அதில்ல தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க போதும்
ஒரு கிளாஸ் போதுமா
யதுக மூடி வெச்சிட்டு ஒரு அர மணி நேரம் மூடி வெச்சுரு தெறந்து பாருங்க சுட சுடவாருக்கும் அது லாஸ்ட்ல அதுக் கப்றம் நீங்க ப நீங்க புழி கறச்சி ஊத்திடுங் அதுல
செரி செரி
தான் ஊத்தணும்
ஆஹ் அப்பதா கொஞ்சொ கொஞ் புளிப்பு நல்லா தெரியுமா
தெரியு நா எ முன்னாடியே போட்டுட்டிங்ன்னா புளிப்பு தெரியாது அமைச்சர் ம் அதுக் க்கப்புறம் மூடி வெச்சிட்டு கொத்தமல்லி கொஞ் தூவி விட்டுடுங்க சரி சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ் அவ்ளொதான் தூவிட்டு மூடி வெச்சிட்ணுன்னா அவ்ளோதா அதா காரக்கொழம்பு
அவ்ளோதா ஈஸியா இருக்கு பரவால்லியே
ஆமா நீங்க எப்பாவ்து வீட்ல வந்து சமைக்க யாருமே இல்லன்னா இங்க நீங்க இந்த டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ டிரை பண்ணிட்டு எனக் கண்டிப்பா நீங்க சொல்லணு ஆஹ் அப்டியே அக்காவுக் கூட கொஞ்சொ பாச கொஞ்சொ கொடுத்து விடு தம்பி
ஹா தர்லா தர்லா இதுல என்னாருக்கு
ஊம் சரிப்ரோ சரிப்ரொ அம்மீன் வருவல் என்னன் ஆ மீனுக்கு நா போட்ற மசாலா சொல்லட்டா
சொல்லுங்க
நா முதல்ல என்ன தெர்மே மீன் நல்லா கல்விப்பேன்
ஹும் கலிவிட்டு
கப்புறம் வந்து தேவயான மசாலா என்ன என்னன்னா ஆஹ் மொதல்ல தயிர் வெச்சுக்குங்க
செரி
அதுக்கப் அப்றம் வந்து மிளகு மெ அந்த மீன்க்கு வருவல்னு ஒரு மசாலா வந் அதெல்லா கலக்கவே கூடாது மொதல்ல அதெல்லா கலக் கு ஆஹா அதெல்லாம் போட்டா வேஸ்ட்டு ப்ரோ அதெல்லா
ம்
ஆமா இந்த வறுவல்லா வேஸ்ட்டு நா நா சொல்ற மாரி நீங்க செஞ்சு பாருங்க இந்த தயிரு எலுமிச்ச பழொ பிழிஞ்சு அதுக்கப்றொ அத உப்பு மெளகா போட்டு அது பிரிஞ்சு அதுக்கப்றொ அது தொ அது மசாலா தடவி பாருங்க நல்லா வரு
அப்படியா சேரி
லா இந்த மீன் மேல ஒட்டாது அது எண்ணெலதா போய் ஒட்டு எண்ணெ வந்து பிச்சு பிச்சாய்டு
ஆமா ஆமா
ம் ம் அனாலதா நா சொல்ற அதுல போடாதீங்க ம் செரி அதா நா சொல்ற மாரி யே நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப புடிக்கு ம் அதுக்கப் றோ வந்து நெறைய மீன் நெறைய பேர் என்ன இல்ல இல்ல நெறைய பேர் என்ன தெரிமா பண்றாங்க இந்த மீன் வறுவல் வந்து மிக்ஸ் போட்டு அடிச்சுப்பாங்க ம சாலாலா நீங்க இது கேள்விப்பட்டு இருக்குறீங்களா கேள்விப்பட்
இப்பதாங்க இப்பதா கேள்விப்பட்ற இப்டிலா செஞ்சா நல்லா இருக்காது கரெக்ட் தான
ஆமா ஆமா கரெக்ட்டா இருக்கு ஆனா எனக்கு என்னன்னா ஆ செரி ப்ரோ நம்ம டைம் முஞ்சிச்சு ப்ரோ நா வக்கிற ம் பாய்